ஹலோ
கேக்குதுங்களா
உம் கேக்குது உங்களுக் கேக்குதா
ம் கேக்கு சொல்லுங்க சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க நல்லா கீங்களா
என்னது இது திடீன்னு ஒடம்பு செரியில்ல போல பய்யனுக்கு
ஆமா திடீர்னு மத்தியானத்துல இருந்து ஃபீவர் இருக்கு
ம் உம் இப்ப பேராசிட்டமால் எத குடுத்தீங்களா
ஆமா ஹை ஃபீவர் மருந்தா கொடுத்துருக்கே ரொம்ப குளூர் மாதிரி வந்துருச்சி
உம் உம்
இப்பதா எட்டு மணிக்கு தா மருந்து குடுத்தே
அப்போ அத்தா உங்க வயசு என்ன மூணு வயசுங்களா மூன்றைங்களா
இல்லே நாலு வயசு முடிஞ்சிருச்சே
அப்ப சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்க ஊத்ரமாரி இருக்கோ ஹை ஃபீவரா இருந்தா
அவுங்க வந்து எட்டு மணி நே இவ வெயிட்டு கம்மியாதா இருக்கா பதினோரு பதினோரு கிலோ ஐநூறு கிராம் தா இருக்கா பதினொன்ற கிலோதா இவனுக்கு வந்து எட்டு மணி நேரதுக்கு ஒருகா தா குடுக்கோணு ஹை ஃபீவர் பேராசிட்டாமல் வந்து ஆறு மணி நேரத் துக்கொரு குடுத்துகலா
உம் ஆமா அது ஆறு மணிக்குட்டு குடுக்கலா எவ்வளோ ஃபை எம்மல் குடுத்தீங்களா
ஆமா ஃபை எம்மல் தா குடுத்தே
உம் அது ஆறு மாசதுக்கு ஒரு டைம் குடுக்கலாமே தப்பு இல்லையே எப்ப கடசியா ஊத்துனீங்க
ஏழ்ர மணி என்னவோ குடுத்தே பதினோரு மணிக்குல மூன் ஒன்ற மணி நேரத்திலயே அவுனுக்கு ஃபீவர் இன்னு அதி
திரும்ப அதிக மாயிசா ஆ ஆ
ஐ மீன் எப்டி சொல்றது குளூர் மாதிரி ஆயிடு சி ரொம்ப அதே பயமாயிடுச்சி அதுக்கப்பறமா ஹை ஃபீவர் மருந்து குடுத்துட்டு
உம்
துங்கறா
அதுல்லா தெரியு பேராசிட்டமலில்லாம வேற என்ன மருந்து குடுத்தாங்க
அது கூட சேந்து இந்த ஆன்ட்டிபயாட்டிக் மருந்து ஒன்னு குடுத்தாங்க அப்பாட்டுன்னு சொல்லிட்டு
உம் உம் உம்
அதுக்கப்பறோ என்ன இம்யூனிட்டி மருந்து அது குடுத்தாங்க மூனையு சேத்து குடுத் எதாச்சு குடுத்துட்டுதா மேல வந்து படுக்க வச்சே திடீர்னு ஆழ ஆரம்பிச்சிட்டா குளுர் அடிக்கிது அப்டீன் அதுக்கப் றோ மறுபடி அ ரஸ்க்க குடுத்து அதுக்கப்பறோ மருந் நாலு தடவ குடுத்தாச்சு
அ இது போடுவாங்கல்ல நம்ம பத்து மாரி போட்டு விடுவாங்கல அதெல்லா போட்டுவிட்ருங்க போட்டு விட்டா தா சரியாகு
இவனுக்கு இந்த மஞ்சள் பத்து போட்டு விடுவேன் ஆனா அவனுக்கு அது வந்து கண்ணுல பட்றதுனால
துணில காட்டன்ல நார்மளா தண்ணிய நனச்சு தண்ணிய நனச்சு போட்டு விடாம நீங்க உம்
அது அவனுக்கு ரொம்ப குளுருது ஆனாலு போட்டு விட்டே இன்னிக்கி ரெண்டு வாட்டி போட்டு விட்டுட்டே ஆல்ரெடி இப்பதா உங்ககிட்ட சொன்னானு ஞாபக இல்ல
ம்
போன வாரம்லா நாங்க ஹாஸ்பிடல்ல தா இருந்தோ அவனுக்கு இப்லே இப்லே கவ்ண்டிங் கம்மியாயிடுச்சு அதுக்கப்ரோ டபுள்யு பி சியு கம்மியா ச்சு அப்டின்னு சொல்லி டே பெர் நாளைக்கு முதல் நாள் காச்சல் ஆரம்பிச்சுது ஆஹ் அவனுக் ரெகுலரா காட் ர டாக்டர்ட்ட போய்ட்டு காட்னோ அதுக்கப்றோ பெர்நாள் சொல்லிட்டு அந்த டாக்டர் நாலு நாள் லீவ் போட்டாங்க
உம் உம்
பண்றதுனு தெரியாம இன்னொரு டாக்டரு இங்கே எங்க ஊர்லயே பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்னு இருக்கு அங்க போய்ட்டு பாத்தப்போ அங்க எ ட்டே அதுக்கப்றோ பிளட் எடுக்க சொல்லி பாத்தப்பதா டபிள்யூ பி சி அப்ரோ பிளே பிளேட் கவுண்டிங் இது ரெண்டுமே கம்மியாயிருச்சு அதுக்கப்ரோ நியூட் ட்ரோபில்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் ச் நோய் எதிர்ப்புசக்தி குள்ள செல் இருக்கு அது இவனுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு
உம் உம் உம்
அதுக்கப்ரோ ஒரு மூணு நாளு அங்க ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க ஆ லாஸ்ட்டு லாஸ்ட்டு வீக் தா ஆமா புதன்கெழம நைட் ட்டுதா டிஸ்சார்ஜ் ஆயி வந்தோ வியாலக்கலமா காலைல நா ஸ் கூல் போய்ட்டே அவன ஸ்கூல் விடல நாலு நாள் செரி வீட்ல சேட்ட பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த வாரம் தா திங்கிழம தான் விக்கேன்
உம்
ரெண்டு மூணு நாள் போயிருக்கா ஸ்கூல் இன்னையோடு முனாவு நாள் மறு மறுபடியும் மதியானம் ஸ்கூல் விட்டு வந்ததோட காய்ச்சலோடே வர்றான் என்ன பண்றது.
அவங்க இது கொடுங்க நம்ம சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க கொஞ்சம் நல்லா பூஸ்ட்ப்பாவும்
அவனுக்கு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க அது கொடுத்த உடனே மூக்கு கோழுகுது.
இல்ல இல்ல அது நீங்க என்ன பண்ணுங்க லைட்டா வெது வெதுன்னு சு சுடுதண்ணி வெச்சு அதுல புழிஞ்சு கொடுங்க அதுல குடிச்சா சளி புடிக்காது குழந்தைங்களுக்கு
அப்படியா
அதுல உங்களுக்கு என்ன சொ ஒயிட் ப்ரெட்டு் இந்த பிளட்லெட்ல்லாம் நீங்க கம்மியா இருக்குன்னு சொன்னீங்களா அதுல வந்து மெய்னா இல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடிதான் அதிகமா நல்லா கேட்கும் நல்லா உடம்புக்கு ஃபீவர் இருக்கு டைம்ல எப்பயுமே சாத்துக்குடி ஜூஸ் குடுங்க அதான் ரொம்ப நல்லது எங்க வீட்டுல தான் குடுப்பாங்க. ஆ உடனே கொடா நல்லாருக்கும் உடம்பும் கொஞ்சம் பூஸ் இம்னுட்டி கொஞ்சம் நல்லாருக்கும் ஒடம்பும் நல்ல இருக்கும். ங்க சளி புடிச்சா கூட சரி பண்ணிக்கலாம். பட் காய்ச்சல் எப்பயுமே அதிகமா கூடாது. ஆஹ் நீங்க வீட்டுல த த் இருக்கீங்களா டிகிரிம் தெர்மாமீட்டர்லாம்
ஆமா இந்தந்த ஹாஸ்பிட்டல்ல பாப்பாங்கல்ல
உம் அது எவ்ளோ டிகிரி காட்டுது
லாஸ்ட்டா இப்ப பாக்கம்போது இந்த குளிர் வந்துச்சுல அப்பல்லாம் அவனுக்கு வந்து நூ நூத்தி நாலு டிகிரி இருந்துச்சு.
அதிகம் தான் அதிகம் தான் அவ்வளவு வாவக்கூடாது ஏன்னா சளி எவ்வளவு வேணா பிடிக்கலாம் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஈஸியா ஆனால் காச்சல் வந்து அவ்வளோதான் இருக்கு இருக்க கூடாது.
ஆமா திடீ திடீனு அதுவு நாலு மணி நேரத்தில் இவ்ளோ ஹயா ஃபீவர் வந்துருச்சு. அதுக்கப்புறமாட்டி மருந்து இத ஊத்திட்டு திரும்ப ஒரு காட் ட்டந் துணில
நீங்க பெட்ஷீட் எதுவு பொத் பொத்தி வெக்காம ஃப்ரீயா படுக்க வைங்க ஏனா ஓப்பனா காத்து பட்டாதா காய்ச்சல் வரு பொத்தி படுக்க வெச்சோ வெச்சுக்குங்க காய்ச்சலு அதிகமா தூக்கி விடு
இல்ல ஏ பொத்தி வெச்சேன்னா நார்மல் டையத்துல பொத்தி வெக்க மாட்ட பிள்ளைக்கு குளிர் வந்து ரொம்ப தாங்க முடியல ம் ஹுக்கு அதனாலதா போத்தி வெச்சுருந்தே லைட்டா கொஞ்சோ அந்த குளிர் போனதோடே அ பெட்ஷீட்
உம் ஏனா மருந்து ஊத்தனா கூட இதுல வேத்துக்கு உடனே அந்த
ஆனா இவ்ளோ நேரோ நல்லா வேத்துச்சு இப்போ மறுபடி ஹீட்டா இருக்க மாரிதா இருக்கு
நீங்க ஓப்பன் பண்ணியே விடுங்க அதா நல்லது என்ன கேட்டா ஓப்பன் பண்ணாம நம்ம பொ தந்தி வெச்சோனா திரும்ப ஃபீவர் அதிகமாதா வரு
இப்போ மறுபடியு ஃபீவர் வந்துருச்சு என்ன பண்ணனே தெரியல ஒன்னாட்டு ஒண்ணிற்கு
அப்படி என்ன பண்ணுங்க குப்புரப்படுத்துருந்தார்னா முதுகுல வேணா அந்த பத்து போட்டு விடுங்க அப்படியே
அப்படியா அந்த ஃபேன் தட்டாம போட்டதுனால
போட நெஞ்சு சளி புடுச்சுக்கு ஆ நீங்க அப்படியே நம்ம பனியன் கிளாத்து மாரி இல்ல காட்டன் கிளாத்ல நெனச்சு நெனச்சு முதுகுல போடுங்க அது அப்படியே கொஞ்சோ நேரத்தில ஒரு இறங்கிடும் உடம்பு நார்மல் ஆயிரு
அப்படியா
உம் நெத்தில போட்டா அவங்ளுக்கு கஷ்டமா இருக்கு முதுகுல போட்டு போறங்க தெரிவிக்காது
தெரியாது
குப்புர படுக்க வெச்சு அ முதுகுல வந்து அப்படியே என்ன பண்ணுங்க பட்டை மாரி அப்படியே போட்டு விடுங்க நேரா போட்டு விடுங்க அப்போ அந் அந்த துணி பாருங்க உங்களுக்கு அந்த சூடெல்லா இழுத்து இழுத்து துணியே காஞ்சிறு அப்புறோ திரும்ப திரும்ப கொஞ்சோ அதா ரொம்பவு சொத சொதனு போடாதீங்க ரொம்போ ட்ரையா போடாவ ஒரு ஆவரேஜ் கொஞ்சம் ஈரமா நினைச்சி போட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்துந்த காய்ச்சல் வந்து கொஞ்சமா உடம்பு எழுத்துச்சுனாவே காய்சல்லை தரம் கூட இறங்கிடும் அந்த சூடு எழுத்துச்சுனாவே
அதா
அது பண்ணுங்க ஏ வீட்டில் அததான் பண்ணுவாங்க கொஞ்சம் உடனனே கேக்கு நம்ம சளி புடிச்சா எப்போ வேணும் சரி பிடிக்கலாம் ஆனா காச்ச வந்தா மட்டும் உடனேனே குறைக்க பாக்கணும் அது ஏரக்கூடாது காய்ச்ச மட்டும் எப்பையுமே
ஆமா உண்மதா உண்மதா
அது ஏன் காய்ச்சல் வந்துச்சுன்னா இப்ப ஒன்றரை மாசம் லீவ்லயே வீட்ல இருந்தாங்கள திடீர்னு ஸ்கூலுக்கு போனவே உடம்பு சரியில்லாமதா போயிரும் எங்க பாப்பாக்கும் பாத்தீங்கன்னா அந்த சூட்டு கொப்பளம் மாரி நெ
இல்லை இவன் அப்டி இல்லை இவன் டெய்லி ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கான் இந்த மே மா இல்ல இல்ல மே மாசம் இங்க கூல்ல வந்து சம்மர் கேம்ப் நடத்தணும் இவன கொண்டு போய் நான் சேர்த்து விட்டுட்டேன் அ டெய்லி எப்போதும் ஸ்கூல் போற மாதிரி அஹ் ஸ்கூல் வந்தா ஸ்கூல் வச்சு தான் நட த்தனும் ஆனா மதியானம் மட்டும் லீவு மதியானம் தூங்கிறுவான் இவனுக்கு என்னாச்சின்னா பெருநாளு க்கு மொதல் நாள் அப்பல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகல அந்த பெருநாளை க்கு மொதல் நாள் பிடிச்ச காய்ச்சல் இப்ப வர வி டவே இடைல விட்டுச்சு இப்போ ட்ரிப்ஸ்லாம் ஏத்திட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு அஞ்சு நாள் நல்லா தான் இருந்தான் ஆனா இப்ப மறுபடி இன்னை க்கு வந்துச்சு தெரி ஸ்கூல்லயுமே நறைய பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் தன் இங்க வந்து மழை பெய்யும் வெயில் அடிக்கும் மழை
அதனால உம்
மாதிரி கிளைமேட் மா றி மாறி மாறி வர்றது
பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது உடனே உடம்பு அக்செப்ட் ஆகாத அம்மா
அதுல இவன்
பெரியவங்களுக்கு பிரச்சனை இல்ல உம் உம்
விடவே செய்யாத அந்த அளவுக்கு பிடிக்கும்
சாப்டலாம் என்ன கொடுக்கிரீங்க ல்ல எல்லாமே சாப்டுவாரா இல்ல எதுவுமே சாப்ப மாட்டார்களா
இப்ப ஃபீவர்ருங்கிறதுனால ஒண்ணும் சாப்ட மாட்டுக்கான்
இல்ல நார்மல் டைம் என்னென்ன சாப்பிடுவாீங்க என்னென்ன குடுப்பீங்க எதுவும் வேணும்னு சொல்லுவாரா எல்லாமே சாப்பிட்டுக்குவாரா
எல்லாமே சாப்பிடுவான் பிரியாணி விரும்பி சாப்பிடுவான் இப்ப கூட டிஸ்சார்ஜ் ஆயி வந் வந்த உடனேங்கே வச்சே கேட்டான் எனக்கு பிரியாணி வேணும் பிரியாணி வேணும் அப்ப டாக்டர் சொன்னாங்க உனக்கு நாளைக்கு செக் பண்ணிட்டு் ஆ நல்லாயிடுச்சுன்னா நான் பிரியாணி தர சொல்றேனாங்க அதுக்கப்புற இந்த பிளட்லட் கவுண்டிங் வந்து அவனுக்கு ஏரிடிச்சு டபுள்யு பி சி யுமே கொஞ்சோ ஏறிடுச்சு அதுக்கப்புறோ தான் டிஸார்ஜ் பண் ன்னாங்க
மாதுளபழம் அதிகமா கொடுங்க
ஆஹ் அத எங்க சாப்பிடுறான் சாப்பிடவே மாட்டறா
செரி ஜூஸ் போட்டு குடுத்துருங்க இல்லனா
அதே குடுத்தாச்சு வாங்கி வச்சு அப்படிதான் இருக் ப்பிடி ஆனா ஆப்பிள் தான் ஆப்பிள் சாப்பிடுறான் ஆப்
ஆப்பிள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசு சா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது து உங்களுக்கு அந்த ரத்தம் ஊருறது இந்த மாரி சம்மந்தப்பட்டதெல்லா டெய்லி மாதள பழம் கொடுக்கலா தப்பே இல்ல ஒண்ணுமே ஆவாது எல்லா
கேக்கணும்ல இவ இப்ப இன்னை
அ நீங்க தான் சொல்லி வா கொஞ்சோ ஃபர்ஸ்ட்டா நமக்கு கேணுனா கொஞ்சோ மிரட்டி குடுத்துக்கலா அப்போதைக்கு ஒன்ஸ்ஸு சப்பிட்டு பழகிட்டானா அந்த டேஸ்ட்டு பழகிட்டானா விட மாட்டாங்க சாப்பிட ஆரமிச்சுருவாங்க
ஆமா ஆமா குடுத் சாப்பிடுவா சாப்டோனா விருப் அவனே சாப்பிடுவான் கொஞ்சமா ரவா சாப்பிடுவான் கொஞ்சமா சாப்பிடுவான் அதுக்கப்புறோ என்ன பண்ணுவானா எனக் வேணான்டுரூவா இது நல்லா இல்ல எனக்கு இது வேண னா எனக்கு ஆப்பிள்தா அப்படிமா
ஃப்ரூட்ஸ் வேற என்ன கொடுக்குருறீங்க
ஃப்ரூட்ஸ்ல வந்து வாழப்பழம் சாப்பிடுவான்
ம் அது நல்லதுதா
ஆப்பிள் சாப்படுவா மாதுளம்பழோ சாப்டுவா வேற எதுவூ சாப்ட மாட்டா
ம் ம்
அதுக்கப்றோ இந்த திராட்சை ஏதோ குடுத்தா கூட முந்திரி பழோ க்ரேப்ஸ் குடுத்தா கூட அவருக்கு மூக்கு ஒழுகூ ஆரஞ்சு பழோ இதெல்லா அவனுக்கு சுத்தமா ஒத் த்துக்க மாட்டிக்கி எப்போ கெடுத்தாலூ செரி நார்மல் டைம்லயுமே செரி அவனுக்கு வந்து அது ஒ துக்க மாட்டேக்கு என்ன பண்றது
இது குடுங்க நம்ம வெ வெள்ரி வெள்ரிக்காருக்குல வெள்ளரிக்கா ஆ அதெல்லா வந்து ரொம்ப நல்லது ஒ டம்புக்கு குளிர்ச்சி குடுக்கூ அவ் அதுல்யே நெறைய சத்துருக்கு டெய்லியூ இப்ப எங்க பாப்பாக்லா இப்போ ஸ்கூல் போறாங்க ஸ்நாக்ஸே பாத்திங்னா வெள்ரிக்கா தா பாக்ஸ் போட்டு குடுப்பாங்க பையனுக்கூ பாப்பாக்கூ
அது செரி இவனுக்கு ஆப்பிள் போட்டு குடுத்து விடுவே இல்ல நட்ஸு இல்லனா நட்ஸு ப்ப டேட் சி அதெல்லா போட்டு குடுத்து விடுவே
ம் டேட்ஸ் வந்து நம் வீட்ல இருக்கப்போ குடுத்துக்கலா ஆனா ஸ்கூலுக்கு வந்து வெள்ரிக்கா வந்து உங்களுக்கு நீர் சத்து உள்ளது ஒடம்பு நல்லா இருக்கூ ஹைட்ரேஷனா வச்சுருக்கூ உங்களுக்கு
அப்டியா செரி செரி அது ஜெரிமானோ ஆகுதுன்னு சொல்லுவாங்களே ஒன்
யா அது டைஜெஷன் பண்ணூ சீக்கிரமா அதுதெக்கு செரிமான ஆகாது அது சாப்ட்டா சீக்கிரமா டைஜெஷனாகு பசிக்கூ நம் கொழந்தைங்களுக்கு நல்ல பசிக்கூ இன்னூ கொஞ்சோ நல்ல சாப்டுவாங்க செ நீங்களே இப்போ பிரியாணி நம பிரியாணி சா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு
மேலுள்ள அந்த இது வந்து ஜெரிக்காதுங்க எங்க வீட்ல
இல்லல்ல தோல் மேல் தோல சீ சீச்சுட்டு அழகா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி குடுத்துருங்க ஹோட் ல்லா கட் பண்ணி வெப்பாங்களே
அந்த மாத்ரியா ஹா இவ விரும்புவா இவ விரும்பி அதல்லா கேப்பா இவல்லா கேரட் லா சும்மாவே சாப்ட ரொம்ப அவனுக்கு புடிக்கூ இந்த கேரட்டு வெள்ளரிக்காலா ஸ் மாவே கேப்பான் நாந்தா செரிக்காது அது செமிக்காது அப்டின்னு சொல்லிட்டு குடுக்க மாட் ட்டு ஜூஸா போட்டு கொடு
அந்த மேல் தோள என்ன பண்ணுங்க சீச்சுட்டு அழகா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிகுடுத்தீங்ன்னா அதுவே சாப்டுவாங்க டைஜசன் நல்லா இது பண்ணு பசிக்கு நல்லாவே அது ஆஹ் செரிக்காமலா போகாது கண்டிப்பாக வெள்ரிக்கா அப்டி கெடையவே கெடையாது
ஓ
நீ நல்லா பிரியாணி சாப்ட்டுட்டு ஒரு அரை வெள்ரிக்கா சாப்ட்டு பாருங்களன் சாப்ட்ட உடனே உங்களுக்கு டைஜஸன் ஆகு ஏப்ப வரு ஒடனக்குடனே வேலைய காட்டு பெரியவங்களுக்கு செரி சின்னவங்களுக்கு செரி நம்ம இது செய்வோம்லா நம்ம தயி்ர் பச்சடி இது ஒங்களுக்கு புச்ச தயிர் சட்னி
தயிர் ஆம்மா
அதுலே வெள்ரிக்கா போடுவாங்க வெள்ரிக்கா ஆ அதுல வெள்ரிக்கா போடுவோ கட் பண்ணி உம் அதுவு போலா அதுவு போட்டு வெள்ரிக்காவு போட்லா இல்ல எல்லாமே போட்லா அது ட்ரை பண்ணுங்க ம் சரி
ம்